ஆ நல்லா இருக்குறே நீங்க எப்டி இருக்கீங்க சாப்ட்டீங்களா ஆ சாப் டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா நா வந்து பிரியாணி சாப்ட்டே நீங்க
அப்டிங்களா நீங்க செஞ்சீங்களா
ஆமா நா தா செஞ்சே
செய்ய தெரியுமா பிரியாணிலா
ஆமா ஆமா செய்ய தெரியு
எப்டி செய்வீங்க
பிரியணி வந் து நார்மல் தான் எப்டின்னா ஃபஸ்ட்டு நா உங்களுக்கு ஐட்டம்ஸ் வேணா சொல்ற அதுக்கேத்த மாரி நீங்க வந்து எடுத்து வெச்சுக்கோங்க இப்பயே நீங்க வந்து ட்ரை பண்றீங்கன்னா எப்புடின்னா ஆயிலா சிக்கன் பிரியாணி சாப் ட்டே ஆயிலு சிக்கனு பாஸ்மதி ரைஸ்ஸு நா உங்களுக்கு வந்து ஒன் கேஜி ரெஸ் ரெசிப்பி சொல்றே
செரி ஓகே அப்றோ
இது ஆயலு சிக்கனு அப்றமா வந்துட்டு ரைஸ்ஸு ஆ ஃபஸ்ட்டு நீங்க என்ன பண்விங்கன்னா இந்த வெங்காயம் வெட்டிட்டு அது வந்து இந்த இது எல்லா இருக்கும்
அம்மா எங்கே
ஏ நார்மலா வெ லாம் அதுல்லாம் பிரச்சன இல்லைங்க கொஞ்சோ பெருசு பெருசா வெட்னா கூட ஓகே தா டொமேட்டோ அதெல்லா போட்டு நம்ம திருப்ப அதெல்லா திகிட்டு அதுல அப்றமா இது மசாலா கலக்கிட்டு சிக்கன்லாம் தனியா வச்சிடணும் அதுக்கப்பறமா ரெடியான வந்து து நீங்க சிக்கன் போட்டுட்டு அது நல்லா சமச்சிட்டு தனிபாத்திரத்துல நீங்க வந்து ரைஸ் குக் பண்ணி வச்சுட்டீங்கனா அந்த ரைஸ் குக்கானதுக் அதுக்கப்பறமா அ அத வந்து வடிகட் ட்டி மிக்ஸ் பண்ணிட்டு தம் குடுத்துட்டா முடிஞ்சிது ரொம்பெல்லா வேல கெடையாதுங்க
ஆ ஓகே ஓகேங்க நானா சும்மாதா இருக் ஆ இப்பதா எல்லா ஒர்க்கும் முடிச்சே
என்ன சாப்ட்டீங்க
நான் வந்து இட்லி சாப்பிட்டேன்
இட்லி சாப்பிட்டீங்க சாம்பரா ஆமாங்க நல்லா சவுத்லே எல்லா சாம்பார் நல்லா நல்லா ஃபேமஸு
ஆமா ஆமா நல்லா இருக்கும்
உம் என்ன வெறும் சாம்பாரா இல்ல ஏதாவது முருங்கக்கா அதெல்லா போட்டு சாம்
இல்ல இல்ல வெறு சாம்பார் சாம்பார் அதுக்கப்பறம் வந்து து தேங்கா சட்னி சாப்ட்டே
வட வட இல்லா
வட எல்லா இதுக்கு வைக்க மாட்டாங்க அவ்வளவா பொங்கலுக்குதான் வைப்பாங்க
இல்ல இட்லி கூட கூட வட தருவாங்களே கொஞ்சோ
அது வந்து ஹோட்டெல்ஸ்ல தருவாங்க வீட்டுல இல்ல அப்றோ எப்படி போகுது லைஃப்லா
நல்லாதான் போதுங்க அதெல்லா பொற மாறி போயிட்டேதான் இருக்குது என்னா பண்றது
வீட்ல எல்லா எப்படி இருக்காங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி
எல்லாருமே நல்லா இருக்காங்கங்க
ஆஆ இப்ப என்ன படிக்கீங்களா இல்ல ஜாப் பண்றீங்களா
நா வந்து படிச்சுட்டு இருக்கேங்க
ஆஹ் என்ன படிக்கிறீங்க
ஆஹ் இன்னும் படிக்கறேங்க பயோமெடிக்கல்
செரி செரி ஒகே ஒகே காலேஜ் லைஃப் எல்லா எப்படி போகுது ஜாலியா போதா
அதெல்லா ஜாலியா போதுங்க
ஆஹ்
ஆஹ ரொம்ப வேல கொடுக்குறாங்க என்ன பண்றது
காலேஜ் லைப் தான் அப்படிதான் இருக்கும் சமாளிச்சுதான் போணும் என்ன பண்றது
ஆமா ஆமா சாமலிச்சுட்டு தான் போணுங்க கரெக்ட சொல்றீங்க
அ அப்பறோ வேற என்ன
வேற என்னங்க உங்க வீட் ட்ல யாராவது காலேஜ் சேரணும்மா சேர்றதுக்காக பாத்துட்டு இருக்காங்களா
ஆமா ஆமா பாத்துட்டு இருக்காங்க என் தங்கச்சிக்கு
ஓ அப்ப அப்டியா எங்க பாத்தீங்களா ஏதாவது காலேஜ் ஜச
இல்ல இனிமேல் தான் ஏன்னா ரிசல்ஸ் இன்னும் வரலல அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸாம் நீட் எக்ஸாம் எழுதலானு இருக்காங்க நீட் எக்ஸாம் எழுதலாம் இருக்காங்க ஆமா
ஓகே ஓகே நல்லா நல்ல ஐடியாந்தாங்கா
ஓ அதான் அவங்க சொல்ட்டுருந்தாங்க பயலஜ் இது தான் வேணும் நீட்தான் எழுதணுன் சொல்ட்டு டாக்டர்க்கு செரி ஓகே எழுதுங்கன் சொல்
ஓகே ஓகே ஆல்ரெடி ஏதாவது படிச்சாங்களா எங்யாது போயிட் ட
இல்ல ஸ்கூல்ல படிச்சது புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணாங்க பர்ஸ்ட் டூ இயர்ஸா வந்து சும்மா நடுல வந்து எடுத்து எடுத்து படிக்கிறாங்க அதெல்லாம் வச்சு எழுதிட்டு வரேன் சொல்றாங்க பாக்லாம் எப்டி வருதுன் சொல்ட்டு மார்க்
கொஞ்சம் டிட்டெர்மினேஷனோட படிச்சா கிடைச்சிருங்க
ஹும்
உம்
உங்க வீட்ல யாரச்சு படிச்சிருக்காங்களா
எங்க வீட்ல வந்து எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்றாங்க அவங்க டுவெல்த் முடிச்சுட்டாங்க அவங்கல்லாம் ரிசல்ட்காகதான் வெயிட்டுங்க வந்தா கவுன்சிலிங் போட்டு ஏதாவது காலேஜ சேத்து விட்டுருவாங்க இன்ஜினியரிங்
ஆஹ் ஓகே ஓகே
ஃபீஸ் தாங்க அதிகமா இருக்கு எல்லா இடத்துலயும் என்ன பண்றது
ஆமா ஆஹ் அது நிறையதான் இருக்கு என்ன பண்றது இப்போ பர்ஸ்ட் மாதிரி இல்லல்ல நிறைய புதுசா வந்துட்டு இருக்கு அப்டியே இதுவும் பீஸும் அதிகமாதான் ஆயிட்டு இருக்கு
ஃபஸ்ட் வந்து ரொம்ப காசு இல்ன்னா கூட எஜுகேஷனுக்கு வேல்யூ இருந்துச்சு போ வேல்யூவே இல்லாம போயிடுச்சு எவ்ளோ டிகிரி படிச்சாலும் படிச்சுட்டே இருக்கணும் இப்ப எம் பி பி எஸ் சே பாத்துக்கோங்க அஞ்சு இயர் படிச்சா கூட உங்களுக்கு சம்பளமே கிடையாது டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் தான் தருவாங்க அதுக்கு வந்து போய் லட்ச லட் கொஞ்ச மாசம் ச ஸ்பெண்ட் பண்ணனு அதெல்லா பாக்கணுல
உம் இப்ப நீட்ல மார்க் பண்டலனாலு என்ன பண்ரந்து யோசிச்சட்டுருக்கோம் ஏன்னா நீட்டும் இதுவு இல்லனா ஏதாச்சும் இன்னொரு பிளான் வெக்க சொல்லாறங்க பாக்குறேன்னு சொல்றாங்க அவங்க ரொம்ப இதுவா இருக்காங்க டாக்டர் தா ஆக்கணும் சொல்லிட்டு
அப்படிதாங்க இருப்பாங்க அப்புறமா எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் மாறிடுவாங்கங்க
உம் ரமா அதுவும் உண்மைதா பாக்கலாம் எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு அப்புறம் தா பாக்கணும் அது இதுக்கப்புறம் டுவெல்த் ரிசல்ட் வேற வரணும்ல்ல அதெல்லா பாத்துட்டு தா
இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்குங்க பிசியோதெரபி இருக்குது டென்டல் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் கூட போலாம் வேணுன்ன
அவங்களுக்கு மனசு வரணும்ல அவங்க வந்து ஏதோ எம் பி பி எஸ் தா போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க
அது இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கிடைச்சிருச்சுன்னா போயிடலாம் இல்லனா நான் உங்களுக்கு காப் அப்சன் சொல்றே ஏன்னா ஒரே ஒரு இதுவா வச்சிருக்க கூடாது இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கணும் அதனால சொல்ற
ம்
இந்த பட் அது கூடயே சர்டிபிகே ஃபிகேஷன்ஸ் நிறைய பண்ண சொல்லுங்க எதாவது வெளியில இரு ஏதாவது கத்துக்க சொல்லுங்க யூடியூப்ல இருக் ருக்கு நிறைய போன்ல ஏப் எல்லா இருக்கு அதுல ஈஸியா கத்துக்கற வழி எல்லாம் இருக்குது ஏதாவது கத்துக்க சொல்லுங்க வீ சேரி இருக்கும் போது சும்மா இருக்காம அந்த டைம் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும்
ம் ஆஹ் இப்ப கொஞ்ச நாள் எக்ஸாம் இருக்கலா சோ அவங்கள ப்பிரியா விட்டோ அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்குப்புறம் பாத்துக்கலானு சொல்லிட்டு முடிஞ்ச கையோட ரிசல்ட்டும் வந்துரும் அதுக்கப்புறம் பாக்கணு அப்புற தா என்னன்னு தெரியும்
ஓ அப்படியா
இப்ப என்ன நைட்டுக்கு என்ன சமைச்சீங்க
நைட்டுக்காங்க எங்க அம்மா தாங்க சமச்ப்பாங்க
ஓ நீங்க சமைக்க மாட்டீங்களா
நா இப் அப்ப சொன்னேனே பிரியாணி சமைச்சேன்னு சொல்லிட்டு
அஹ் ஓகே
ரொம்ப ரேரு கேஸ் தாங்க அது வந்து எப்பயாவது இன்ட்ரெஸ்ட் வந்து சின்னா சமைக்கர்து எப்பவுமேலா சமச்சு சாப்பட்ற அளவுக்குல்லா நம்ம கிட்ட டை இதுல்லா இல்லங்க அவ்ளோலா நாங்க டேலன்டட் கெடையாது
ஆஹ் சேரி சேரி ஓகே ஓகே அப்ரொ
அப்ரோ என்னங்க நீங்கதா தெரில நீங்க என்ன சமைக்க போறீங்க நைட்டுக்கு
நானா சப்பாத்தி முட்ட தொக்கு செய்லானு இருக்கே அதயே வெச்சு ஓட்டிடுவே ஆமா அதுக்கப்றம் பாத்துக்கலா சொல்ட்ட இப்ப வீட்ல மோஸ்ட்லி எல்லாரு சாப்ட மாட்டாங்க சில பேர் தா சாப்புடுவாங்க அவுங்களுக் க்காக ஃபுல்லா சமச்சிட்டு க்க முடியாது சிம்புளா ஏதாச்சு சமச்சு தள்ளிட்லா சொல்
நீங்க என்னங்க பண்ணிட்ருக்கீங்க
நா வந்து காலேஜ் தா படிச்சு ய
ஓ காலேஜ் போறீங்களாங்க அப்டியா ஓ காலேஜ் போயிட்டு வந்து சமச்சுல்லா சாப்புடுவீங்களாங்க
ஆமா வீட்ல வந்து பெரிய பசங்க அப்டிதான இருக்கணும்
எங்க வீட்ல அப்டியே ஆப்போசிட்டு
ஆமாவா
நா சின்னவலா இருந்தா கூட நா வேலையே செய்ய வேண்டா
அது ஒரு ஒரு வீட்லயு ஒரு ஒரு மாரி இருப்பாங்க அத யாருமே சொல்ல முடியாதுல்ல எதுமே என்ன பண்றது தலையெலுத்துன்னு பாத்து போயிட்டே இருக்கணு சொல்லிட்ருந்தா அதெல்லா டைம் போகுறதா இது மிச்சம்
ஆம்மா
வேறென்னங்க என்ன என்ன பண்லானு அப்பற என்னங்க என்ன பண்லான்னு இருக்கீங்க இப்போ
நா ஆம்மா ஆம்மா சாப்டுட்டு ரூம்ல அதா வேற என்ன வேல இருக்கு படிக்கிறது இருக்கு கொஞ்சோ அது முடிச்சுட்ட கால்ல எந்திரிச்சி பாத்துக்கலானு சொல்லிட்டு விட்ட
ஓ காலேஜ்ல அசைன்மெண்ட் அந்த ஓர்க் க்லா தரமாட்
அது வந்து அது வந்து அப்டி இல்ல அவங்க தர்வாங்க மோஸ்லி வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்லா அவ்ளோ தரமாட்டாங்க அது அதுதா ஃபோர்த் இயர் வரும்போதுதா எங்ளு காலேஜ்லலா தருவாங்க அசைன்ஸ் சின்ன சின்னதா தந்தாலு அத அப்பவே முடிச்சு குடுத்துட்றது கையோட கையா வெச்சுட்டு யார் இருப்பாங்க தலவலி அது வேற என்ன பண்றது
செரிங்க செரிங்க ஓ சேரிங்க அப்ப போய்த்தூங்குங்க
சேரி ஓக்கேங்க பாய் ஆம்மாங்க சேரி ஓக்கே பாய் ம் ம் குட் நைட்